ஆ ஹலோ அக்கா கேக்குதா
ஆ கேக்குது தம்பி கேக்குது தம்பி
ம் என்ன பண்றீங்க ஜூஸா ஜூஸ் போட்டுட்டு இருக்கீங்ளா
ம் நீ சக்கர சாப்பட மாட்டியே
ஆமாக்கா ஆமா ஜூஸ் குடிச்சாலு சக்கர போடாம தா குடிச்சுப்பே என்ன ஜூஸ் போட்டு வச்சிருக்கீங்க
நா வந்து நம்ம வீட்லயே வந்து சாத்து குடியா சாத்து குடி இல்ல அது ன்னது ம் பாரே பேரு எனக்கு டக்குன்னு மறந்து போச்சு ஏ கொழுமிச்சக்கா ஆ அது இருக்கு அது என்ன சாரே வரமாட்டேங்குது இப்பதான் அப்பப்ப காய்ச்சுது அப்பப்ப காய்சு னா ஒன்னு ரெண்டு காய் தான் காய்க்கு இந்த தடவ கொஞ்சொ எதோ வந்து ஒரு பத்து இருபது காய் காச்சிருக்குது ஆனா சாரே வர மாட்டேங்குது
தண்ணி ஒருவேல சரியா பாஞ்சிருக்காது
இல்லையே சோ அது சொட்டு நீர் போட்ருக்குதா எப்படி இருந்தாலும் அது சொட்டு சொட்டு நீர் எதோ உ உந்து தண்ணி பாயுது அப்பறொ மழை பெய்து என்ன ஒண்ணு பக்கத்துல எல்லா வாய்க்கா ஒண்ணு இருக்குதா
ஓகே
போனா எப்டி இருந்தாலு தண்ணி உரிஞ்சிக்கு ஆனா தெரில கொஞ்ச நெழல் பனமர பக்கத்திலயே மாமர பக்கத்திலயே அதனாலயா என்னன்னு தெரில நெழல் அடிச்சங்கட்டி என்னம்மோ கொஞ்ச ஒழுங்காவே இதில்ல சாரே இல் பாத்தா காய் குண்டா இருக்குது இது அறுத்து புழிஞ்சம்னு வச்சுக்கவே சக்க சக்கையா சக்க சக்கையா ஒரு இது இல்ல
அதா அதா எதாவது ஆ எதாவது நோய் கீய் தாக்கிருக்கு மரத்த இல்லன்னா வந்து தண்ணிக்கு சரியா
இருக்கலாம் ஆமா அந்த மாரி கீழ இருந்தருக்கலாம் அங்க இருக்க பின்னாடி இருக்கிற எலுமிச்ச மர இருக்கா அங்க வீட்டுல பின்னாடி முதல இருந்தது
ரெண்டு மர இருந்துச்சு பெரிய ரெண்டுமே காஞ்சி போச்சி இப்ப சின்னதா ஒரு மர ஒன்னு வளந்துட்டு இருக்கு ஆமா அது நல்லா காய் புடிச்சி ச்சு ஆனா காஞ்சுப்போச்சி
ஆ ஏன்னா அந்த காய் வந்து அது ஒரு டேஸ்ட் ஏன்னா வந்து இதல்லா கச்சல் அடிக்கு அது இனிப்பா இருக்கு அந்த வருக்கமே ம் இதல்லா கொஞ்ச கச்சல் அடிக்கு முன்னால கூட வெத கொண்டு வந்து போடுணு அப்படின்னுலா யோசிச்சுகிட்டு இருந்த நானு ஆனா எங்க ஆ இதுதான மோஸ் ம் இது இங்க சின்ன பெரிமா அவங்க சின்ன பெரிமா அவங்க வீட்ல வந்து எலும்பிச்ச மர இருந்து நெறய அப்பபெல்லா கொடுத்துட்டுருந்தாங்க
அதுல வெத போட்டு அங்கங்க ஒரு மூணு பக்கம் முளச்சிருக்குது
ஆனா கொஞ்ச என்ன சக்க சக்கையா கொஞ்ச ஆவி அதெல்லா அவிங் கொண்டு வரதெல்லாங்கூட சார் இருக்கு இது கொஞ்ச சார் இருந்த மாறியே இல்ல
இங்கிருந்து நல்லா ஜூஸியா இருக்கு நல்லா சாறு வரு இனிப்பு ஆ ரொம்ப துவர்ப்பா இருக்காது இனிப்பு கொஞ்சொ இருக்கு நல்லாருக்கு
ம் ம் ம் ம் ம் ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா
மரமே போயிருச்சு இன்னு ஒரு பக்கத்துல வந்திருக்க மரம் அத அதுலிருந்து வந்த மரமா என்னனு தெர்ல பெருசாயி காய் புடிச்சாதா கண்டுப்புடிக்க முடியு நல்லா இருக்கா என்னானு
ஓ ஓகே ஓகே ஓகே ஆள் உரத்துக்கு இருக்குமா
ஆ ஆ நல்ல ஹைட்டாவே இருக்கு ஆனா அது நழல் நழல இருக்கு மாம
ம் அப்ப கொஞ்ச நாள் ஆயிடு ஆ
ஆமா அது கொஞ்ச நாள் ஆயி காய் புடிக்குற அப்ப தா
ம் ம் ம் ம்
உம்
நாங் சாப்பாடு ஏதா இருந்தாலு வாசமா இருக்கு எலுமிச்ச சாப்பாடு இருக்குல்ல சேரி ஆ இது கொழம்பச்ச சாப்பாடுனாவே அது வாசன நல்லா இருக்கு
ஆ கரெக்டு நல்ல வாசமா இருக்கு ஆமா எலுமிச்ச பழத்தோடவே டேஸ்ட் நல்லாதா இருக்கு இது
ம் அதுமாரி வாசமா நல்லா இருக்கு அது சாப்றதுக்கு நல்லா இருக்கு
ம் நீங்க என்ன உப்பு போட்டுருக்கீங்களா இல்ல சக்கர போடுறீங்களா அதுக்கு ஜூஸ் போடறக்கு
நா எப்ப போட்டாலுமே சக்கர போட்ட அப்படின்னாவே உப்பு போட்டுருவ உப்பு போடாம இருக்காது அப்றோ வெறு ஓ லெமன் அண் சால்ட்னு சொல்லுவாங்களே அந்த மாரி ஆ
ஆ அது டேஸ்ட்டா இருக்கு
ஆ இது நா சக்கர போடுவே சக்கரக்கேத்த மாரி ஒரு அர ஸ்பு உணவு உப்பு போட்டுருவ அதில் நல்லாவே தெரியுனுவையென் நா போட்டா உப்பு என்ன கரெக்டா தெரியு இதுல கரெக்டா உப்பு போட்டிருக்கிறாங்க அப்டிங்கிற அளவுக்கு நல்லாவே உரப்பாவே தா போடுவ உப்பு
ஓ செரி செரி
புதினா இருந்துன்னா புதினாவு போட்டுருவ நானு புதினா அப்றோ ஏலக் ஆ எனக்கு ஏலக்கா எங்க மொத எங்கன்னா அவங்க பெரிமாதா வந்து அப்ப மாசமா இருந்தப்ப வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பன்ல அதுக்கு வந்து பெரிமா ஜூஸ் போட்டாங்க அப்டின்னா ம் ஏலக்கா போட்டு வருவாங்க
ஓகே அது நல்லதா இருக்கு வாசமா
ம் நல்லா டை டைஜஷன் ஆகுறதுக்கு ஏலக்கா போட்டோம்னா ஏலக்கா புதினா
ம் ம் ம்
ம் சக்கர இதெல்லா போடுறப்பமே அது ஒரு டேஸ்ட்டு நல்லாதா இருந்தது நா அப்றோ அதுல
நல்லா இருக்கு பட் ஏலக்கா வாசோதா எனக்கு அது அந்த அ வாசோ பிடிக்கு பட் அந்த காயா சாப்பிட்டோம்னா ஒரு மாரி இருக்கு
கா அது நம்ம இல்ல நம் அப்றோ வடிச்சறோம்ல
அது வாயில வந்துருச்சு அப்டின்னு மென்னுட்டோனா ஒரு மாறி இருப்
ஆ அது ஆமா இது வேண்ணாவே அப்டித்தா இருக்கு நா அப்டியே போட்டறது இதே கூட்டத்துக்கா இருந்ததுன்னே இது எல்லாமே சேர்ந்து போடுவே அப்றோ வீட்டுக்கு நாம மட்டு குடிக்கிறோ அப்டின்னா அதனால வேல செய்யறது அப்டின்னு சொல்லிட்டு உப்பு சக்கர ஏலக்கா அது தோணுச்சுன்னா போட்றது புதினா போடுச்சு பொறிச்சிட்டு வந்து வச்சது மிச்சமா ஆச்சு வா சும்மா ஏ போது ப்படின்னு சொல்லி கிட்டு எடுத்து போடுறது
ஓகே ஓகே ஒகே புதினா புதினா பிளேவர் ரொம்ப பிடிக்கு
ம்
ஏலக்கா வோட புதினாவோட ஃபிளேவர் நல்லா இருக்கு
அதா அதா அதா அதா ஒண்ணு பண்ணே என்ன தெரியுமா அற இணையதளத்துல பாத்துதா அவருக்கு அந்த அல்சர் வந்து கொஞ்ச பேசண்டா போணுல்ல அப்போ என்ன பண்ணே இணையதளத்தில பாத்து சாத்து குடி வாங்கிட்டு வந்தாங்க ஒரு அஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க செரி நா வந்து நானே தா கேட்டே ஜாத்துக்குடி கொஞ்சோ நெறைய வாங்கிட்டு வாங்க நா இனிமேல் ஜூஸ் போட்டுதா குடிக்க போறே அப்டின்னு சொல்லி பாத்த அது ராவா போட்டு நெறைய பேர் வந்து ராவா அப்பிடியே எதுமே ஆட் பண்ணாம அதாது ஜூஸ் க ஜூஸ் மட்டு போட்டு அப்டியே குடிக்கிற மாரி நெறைய பேர் போட்டிருந்தாங்களா சரி நாமளு இந்த மாரியே ட்ரை பண்ணலா அப்டின் சொல்லிட்டு ஜூஸ்ஸு அப்டியே போட்டு இது பண்ணே நானு
ம் ம்
ஆனா என்ன பண்ட்டே அவ்ங்க அவ்ங்க அப்டியே ஃபாலோ இந்த ஈயடிச்சாங் காப்பியாட்ட அவங்க என்ன பண்ணாங்க ரெண்டா கட் பண்ணி மட்டு அந்த தோல பிச்சுட்டு அப்பிடியே போட்டாங்க
ஓகே ஓகே அ மேல்தோட உறிச்சுட்டு அப்டி போட்டுருப்பாங்க
அப்டியே போட்டு நெறைய பேர் அடிச்சாங்க ஆனா கொஞ்சங் கூட யோசிக்கவே இல்ல அதுல இருக்க கொட்ட எடுக்கணுண்டு செரியான கசப்பு வே ப்பந்தளையாட்ட கசப்புனா கசப்பு வேப்பந்த சாப் அப்புற என்ன வந்தது குடிச்சுதான் ஆகணு இதுல வேற நா புதுசா ஏதோ பண்றேன் அப்டின் சொல்லிட்டு ஆ நானும் புதினாவ அ புதின அந்த அரைக்கிறதுக்குள்ளேயே புதினா ஏலக்கா எல்லா போட்டே ஆனா புதினா ஏலக் காய்க்லா கொஞ்சங் கூட இல்ல ஆனா அந்த கசப்பு மட்
ம் அது என்னன்னா அவ்ங்க வந்து மேபி லைட்டா ஒரு பல்ஸ்வுட்டு எடுத்துருவானுங்க புள்ளா போட்டு அரைக்க மாட்டாங்க ஜூஸ் மாரி ஆ கடையிலொல்லா என்ன பண்ணுவானுங்க ஒரு பல்ஸ் மட்டும் வுடுவானுங்க பல்ஸ் வுட்டுட்டு எடுத்து எடுத்து போடுவானுங்க நம்ம என்ன பண்ணிட்டோன்னா ஃபுல்லா போட்டு அரைச்சோன்னா அது சட்னியாட்ட
ஆமா அப்டிதா ஆச்சி என்ன வலிச்சு என்ன ஆட் பண்ணாலு சர்க்கரையே அதிகமா போட்டாலுமே அந்த கசப்பு மட்டு போகவே இல்ல எல்லா அப்புறம் கசாயம் மாரி அப்டியே எல்லாருக்கு ஒரு அதுல் தண்ணி அதிகமாஆட் பண்ணாம எனக் அது கொஞ்ச நாம எப்டி இருந்தாலு டேஸ்ட் பண்ணு சர்க்கரை இருக்குதா இல்லையானு சேரி எப்பமே நானு டேஸ்ட் பாத்து தண்ணி எக்ஸ்ட்ரா ஊத்துறதா இல்ல கம்மியா ஊத்துறதா பாத்து ஊத்திக்குவனா நான் அப்ப டேஸ்ட் பாத்தொன்னுமே எனக் தெரிஞ்சு போச்சு சேரி இது கச கசாயமாட்ட இருக்குது இதுக்மேல் நம்ம வந்து வேற எதையமே ஆட் பண்ண முடியாதுன் கொஞ்ச மட்டும் தண்ணி ஆட் பண்ணி யெல்லாத்துக்கு ஒரு அற ற டம்ளர் ஊத்தி குடுத்தாச்சு
அததா நா சாத்துக்குடி குடிச்சிருக்கே கடையில அதே இதே மாரிதா அ தோல் மேல உரிச்சிட்டு அ மிக்சில போட்டு பால் ஊத்துவாங்க பால் ஊத்தி உப் நா சக்கர போடமா கேப்பனா பால் ஊத்தி உப்பு கொஞ்சபோட்டு ஒரு பல்ஸா வுடுவானுங்க வுட்டு அத அ அந்த அந்த ஜூஸ் குடிச்சோனா செம்ம டேஸ்ட்டா இருக்கு எனக்கு அது நா சுகரு சுகர விட்ட ஸ்டார்டிங்ல அந்த ஜூஸ் தா போய் போயி கடையில குடிப்ப சாத்துக்குடி அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு அந்த ஒரு புளிப்புக்கு லைட்டா இனிச்சூக்கிட்டு செமையாக இருக்கு பால் ஊத்துவானுங்க வீட்ல செஞ்சு பார்த்தா ஓரளவுக்கு அந் மாரிதா வரு சிம்லரா தா வரு டேஸ்ட்டு ம் அது மாதிரி ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க சாத்துக்குடில ம் சாத்துக்குடி நல்லா இருக்கு ஆமா நா எந்த ஜூஸ் குடிச்சாலும் வித்தவுட் தா மாத மாதுளம்பழ ஜூஸ் குடிச்சாலு வி்த்தவுட்டு தா யெல்லாமே எனக்கு பழகிருச்சு நல்லாத டேஸ்ட் நல்லாதா இருக்கும்
உம் அம்மா வாட்டர்மெலன் மோஸ்ட்லி வந்து ஜூஸ் அந்த அளவுக்கு குடிக்க புடிக்கறது இல்ல ஆ அவ பெரிப்பால இருந்து ஜூஸ் ஏ குடிக்க மாட்டிங்றா ஜூசே குடிக்க மோஸ்ட்லி நா பாத்தனா வந்து அப்டியே சாப்டறதுக்கு விரும்புறதே அதுதா சத்
உடம்பு வரணு உடம்பு வரணும்னா ஜூஸ் குடிக்கலா ஏன்னா நீங்க ஜூஸா குடிச்சீங்கனா ரெண்டு பழங்க ஒட்டு கூட குடிச்சுக்லா
ஆமா ஆமா ஆமா ஆமா
பட் நீங்க காயா சாப்டீங்க ஒரு காய் சாப்டுவிங்க அவ்ளோதா அது ஜூஸ் குடிச்சு சக்கர போட்டு குடிச்சீங்க வெச்சுக்கங்க இன்ஸ்டன்ட்டா சுகர் அதிகமாகு உடம்பு வரணுன்னா வந்து சுகர் அதிகமா போட்டு குடிக்கிறதுனால குளுக்கோஸ் அதிகமா இருக்கும் குளுகோஸ் அதிகமாக இருந்தா வெயிட்டு போடும்
ஓ ஓ நெறைய பேர் சொன்னாங்க நீங்க ட்ரை பண்ற மாரி இருந்தாலு இப்ப மேங்கோ வீட்ல அதிகமா இருந்ததுனல கூட மேங்கோ மில்க் ஷேக் வந்து ஒரு நாளைக்கு ஒருக்கா வந்து மாங்காய் ஜூஸ் குடிக்கிறே இப்ப பால் ஊத்தி நீங் குடிச்சீங்கன்னா வேல முடிஞ்சது இது செரியான ஒரு வார குடிச்சிங்கனாலே நல்ல ஏரு அப்டின்னாங் அதுயென்னம நானு
ஒரு ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணும்னால அதுக்கப்புற மறந்து போயிருது மறக்கறதுல்ல ஒரு ஒரு இதுதா
அது ஃபாலோ பண்ணோ கன்சிஸ்டன்சி வர உம் உம் உம்
பூரா போய்ருச்சு சொல்ல போனா
புரிது புரிது புரிது
அது தனியா ஒரு ஒரு டம்ளர் பால் சக்கர எப்பவுமே நா போடமாட்ட சக்கர போட்டு குடிக்க மாட்டே வெறும் வெறும் பால் மட்டும்தா காய்ச்சினாலு குடுப்பேனா அப்ப குடிச்சே எனக்கு பிரச்சன இல்லை ஆனா இப்டி குடுத்து அது என்னாம எனக்கு பிடிக்கமாட்டிங்கது சேரின்னு விட்றது
அது நம்ம மத்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு ஒரு சிலர் செட் ஆகு அவுங்களுக்கு செட் ஆகும் நமக்கு அது செட் ஆகாது இப்ப உங்களுக்கு எந்த இது செட்டாவுதோ அத ட்ரை பண்ணுங்க இல்ல அந்த அ ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் க்ஷேக் அதெல்லாம் கூட ட்ரை பண்ணுங்க
அதெல்லாம் பண்ணே பண்ணுனே எங்க ஒரு வாரம் ட்ரை பண்ணுன்னா எனக்கு வெயிட் ஏர்ற மாரியே தெர்ல அதனால மனசு விட்டு விட்டுட்டே
அது ஒரு வாரோ அப்டி ஏறாது கன்சிடன்சா ஃபாலோ பண்ணணும் ஒடனே ரிசல்ட் நீங்க எதிர்பாத்திங்கன்னா கெடைக்காது
நா கொஞ்சமாவது ஏன்னா நா வந்து இணையதளத்துல நா பாத்து ஒரு நாலு பேர்த்த பாக்குறப்ப இப்ப அவங்க வந்து ஏறிடுச்சுன்னு ஓட்ருப்பாங்க அதனால ஏதோ போட்டேன அது ஏர்ல சேரின்னு விட்டுட்டே சேரி பாக்கலா உம் செர்ரா சரி பாரு